கேக்குதுடா கே கேக்குதுடா தூங்கிட்டியா
இல்லக்கா ஒ டவுட்டுக்கா
என்னப்பா சொல்லுப்பா
இல்லக்கா மணி சேவ் பண்லான்ட்டு இருக்கே எப்டி பண்லா எதுல இன்வெஸ்ட் பண்லா அப்டி யோசிக்கிறேக்கா வேற எதுவு இல்ல உங்களுக்கு எதாவது தெரியுமா இந்த எஸ் ஐ பி ன்றாங்களே அதெல்லா எப்டிக்கா
ஆ எதுல எதுடா சொல்ற ந்த இதுல சொல்றியா போஸ்ட் ஆஃபீஸ்ல கேக்றியா
இல்ல நார்மலா வந்து எஸ் ஐ பி ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க அது எப்டி எனக்கு ஒன்மே புரிலக்கா
எனக்கு நீ எஸ் ஐ பி னு சொல்ற எனிக்கு என்னன்னே எனக்கு புரியல செரியா பேங்க் கு இதுவா எப்டி அது
இல்ல எஸ் ஐ பி இன்வெஸ்ட் பண்ணனு அப்டி சொல்வாங்க இந்த பங்குச்சந்தை நெனைக்கிற
ஓ அந்த மாதிரியாப்பா அதுல்லா போடாதப்பா ஏனா வந்து எங்க அப் ப்பால்லா வந்து நெறய போட்டுட்டுல அந்த ஷேர் மார்க்கெட் தானே சொல்ற அது வந்து போட்டா வந்துல ஆ போடும்போது நல்லாதா இருக்கு அப் ப்புறொ ரெண்டு மூணு வருஷொ போனதுக்கப்பறொ போட்ட காசு கூட திருப்பி வரலப்பா
அப்டிங்களாக்கா
பா அந்த மாரி போட்றதுன்னு வேண்டா சேஃப் கெடயாது ஏன்னா நெறிய பேரு எங்க ரிலேஷன் நெறிய பேரு போட்டு அந்த மாரி ஏமாந்துட்டாங்க அதனால வந்து அந்த பிஸ்னஸ் ஃபீல்லியே இருப்பாங்க பாத்தியா அவுங்களுக்கு சூட் ஆவு ஓகேவா ச்ச் அந்த ஃபீல்ட இருக் போ அவ்ங்களுக்கு சூட் டாவு அவுங்களுக் தெரியு எப்ப இதாவு எப்ப இ அதுக்கேத்தமா அவுங்க போட்டு போட்டு எடுத்துப்பாங்க மாத்தி ரொட்டேஷன் பண் நம்மல்லா வந்து அப்டி தெரியாது நமக் என்ன ஏதுன்னே தெரியாது நம்ம கிட் ட வந்து சும்மா பேசி மட்டு நம்ம கிட்ட காச வாங்கி போட்ருவாங்க போட்டதுக்கு அப்பறோ என்ன தெரியுமா அதோட என்ன பெனிஃபிட் ட்ஸுஅது இதெல்லா வந்து பஸ்ட்டு சொல்லு போ ஒரு ஒ ஒரு மாரி சொல்லுவாங்க ஆனா அது போனதுக்கு அப் லாஸ்ட்டு நம்ம அந்த அந்த காசு எடுக்க போகும்மோது அப்ப பாத்து ரொம்ப கம்மி நம்ப ஏன்னு கேட்டா அது இல்ல இப்டி டவுன் ஆகி போய்டுச்சு அதனால உங்குளுக்கு இவ்ளோதா வரோ அப்டின் சொல்லவாங்க அப்ப நம்ம எதுமே பண்ண முடியாச்சு கெடச்ச வரிக் கோ மிச்சோ கெட்ன வரிக்கு மிச்சோன் சொல்ட்டு வாங்க தான பாப்போ
ஆமாக்கா புரியுது புரியுது சோ அப்ப எதுலக்கா பண்லாக்கா
இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு பாத்தியா அதுல இந்த ஆர் டி ரெக்குவரிங் டெப் பாசிட் ல்லா இருக்கு பாரு ஆர் டி அது போட்டுக்லா அது வந்து நல்லா கொஞ்ச வட்டி நல்லா இருக்கு சேரியா அது போட்டுக்கோ அதுல நெறிய ஸ்கீம்ஸ் லா இருக்குப்பா இப்போ பெண் கொழந்தைங்க பொற்ந்தா அந்த கொழந்தங்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு அப்ற நமக்கு நெறிய ஸ்கீம்ஸ் இருக் இப்ப ஃபிக்சட்ல போட்டா டபுள் மல்டிபிள் ஆகுற ஸ்கீம்ஸ் கூட இருக்கு ஓகேவா இப்போ இப்போ ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு லட்ச்வ்ரா போட்றன் வச்சுக் கோயே ஏ அது வந்து என்ன தெர்மா ஒரு பத் து வர்ஷோ கழிச்சுன்னா வந்து பாத்தா ரெண்டு லட்ச்ருபா ஆயிரு சேரியா பிக்சட் பிக்சட் மாதிரி அந்த மாரி அந்த மாரி லா போட் டா வந்து உனக்கு அமௌண்ட்டு சேஃபா இருக்கு நமக்கு அந்த வட்டியு கரெக்டா வந்துரு நம்ம எதும் பயப்பட தேவல்ல நம்பி போட்டா நமக்கு பயப்பட தேவல்ல ஆனா பேங்க்கு இதுல பாத்தா வட்டிக் கொஞ்சோ கம்மியா தா இருக்கு பட் இதுல வந்து வ பேங்க விட இதுல கொஞ்சோ வட்டி அதிகமா ருக்கு அத விட நா உனக்கு சின்ன சின்ன சேவிங்ஸ் மா பண்ற மா இந்த ஆர். டி மாரி எதது ஸ்டாட் பண்ணில ஒன்னால முடிஞ்சத வந்து மாச மாச இப்ப ஒரு ஐனூருபா வெச்சி போட்டா கூட அது ஒரு அஞ்சு வர்ஷோ கழிச்சி பாக்கும் போது ஒரு அமௌண்ட் வந்துறு கண்ணேக்கவர்ஸ் சேவிங்ஸ் தான உனக்கு
ஆமாக்கா
அந்த மாரி ந பாத்தா நம்ம சேஃபாவா நம்ம காசு சேஃபாருக்கு சின்ன அமௌண்ட்லந்து போட்டுக்கலா அது உனக்கு எவ்ளோக்கு கேப்பேசிடி போட முடியுமோ போட்டுகலா நீ சேவ்ப் பண்ணி அத மாரி போறது பெஸ்ட்டு அ ஆமே மத்தபடி எனக்கு இதுல்லா வந்து எனக்கு அவ்ளோ இதுவா தோண்லே என்னிய போட்டு அதுல நாங்க அதுல பெனிபிட்ஸ் இல்லாதனால நா சொல்ற மத்தபடி இப்ப ஏதாவத் புதுசு கீம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப வர்ஷோ ஆய்ப்போச்சி நம்மளு அந்த ஃபீல்டு இல்லாதனால் தெரில நாங்க மோஸ்ட்லி இந்த மாரிதா போடுவோ இல்ல இப்ப நெறிய இந்த டிஜி கோல்டு அந்த மாதிர் ம் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ்லா வருதுப் பாத்தியாம்
ஆமாக்கா ஆனா அதுலயுமே சொல்வாங்க ஆனா அதுலயுமே ஃபிராடு பண்றாங்க அதனால யோசிச்ச செரி சும்மா உங்கிட்ட கேட்கலா இதெல்லா இன்வெஸ்ட் பண்ணா
ஆமா நீ சொன்னது கரெக்டு நானே அதெல்லா போட்டது கெடையாது நாங்க என்னைக்காருந்தாலு என்னது பண்ணுமா கேஷ கொண்டு போவோ நாகேய வாங்குவோ அவ்ளதா இந்த போட ஸ்கீம்ஸ்லா கெட முன்னாடிலா கெட்னோம்பா ஒரு கொஞ்சோ ஒரு அஞ்சாறு வர்ஷ் கொரோனாக்கு முன்னாடிலா வந்துல அத நம்ம கெட்டும் போது ஒரு ஒரு ஆயிர்ருபா வெச்சி கெட்டிட்டேருப்போ ஒரு ப ப பத்து மாசோ‌ கெட்டுவோ ஒரு மாசம் அவங்களே போட்ருவாங்க அப்புறம் பார்த்தா அந்த போட போட அந் அ ம்ச் அந்த கிராமோட அந்த இது வந்து கிராம்இது பண்ண செய்குலி செய்தார இருக்காது நம்ம வாங்கும்போது அது எதுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் சேத்தாங்க அந்த கின்னம் இருந்துச்சி முன்னாடி இப்போ தங்க வில எங்கயோ போது இதுல எங்க போய் வாங்கறதுக்கு நீ சொல்லு இப்ப வந்து அந்த அந்த டீம்ல எடுத்துட்டாங்க அதுக்கு பற்லா இந்த மாரி எதோ எததோ சொல்றாங்க ஆனா நீ சொன்ன எனக்கு நம்பிக்க இல்ல சரி எதுக்கு நம்ம எதுக்கு தேவ இல்லாம ரிஸ்க் எடுக்கணும் அது இப்ப வாங்கற அளவுக்கு நம்ப கிட்ட காசு இல்ல சொல்ல போனா ஆனால விட்டாச்சு அந்த ஸ்கிம் லாம் விட்டாச்சு அத அந்த சைட எட்டி பாக்கல நாங்க இது வரைக்கு
சரி்ங்கா நான் கூட ரீசன்ட்டா வந்து நகை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய கிட்ட இருந்துச்சுக்கா காசு சேவிங் காசு சரி ஓக்கே நான் அதான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலா அத கோல்டு சொல்ட்டு சரி வாங்க ங்கலானு போகும்போது ஒரு நாலு கட சூஸ் பண்னோம் என் பிரெண்டோட அம்மா வந்து நகக்கல்ல தான் வேல செய்றாங்க ஆ அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டோம் சஜஷன்னு இந்த மாதிரி கடைல வந்து வாங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா இல்லமா இங்க ரொம்ப ப்ராடுமா இந்த சேடடு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்க அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க வாங்கலான்னு முடி பண்ணும் போது ஒரு நாலு கட சூஸ் பண்னோ அதாது அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப பெரிய கடை இல்லாம சின்ன கடை இல்லாம ஒரு கடைக்கு போங்க அந்த கடதான் கரெக்டா இருக்கும் இப்ப பெரிய கடனா ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போட ஆரம்பிச்சிரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஃபஸ்டு நாங்க வந் து ஒரு இங்கதாரெட்டிஸ்ல வந்து ஒரு சேட்டு டர்லானு கேட்டோ என்ன மாரி எவ்ளோ அப்டனு சொல்டு அவங்க வந்து சொன்னாங்க இது மாரி பதினாலாயிரத்தி ஐனூறு ரூபாய் வருது அந்தந்த கிராம் கணக்குல அப்டி சொன்னாங்க அவுங்க அவுங்க சேர்க்கும் போது எவ்ளோ இருந்துச்சினா அ நாங்க போட்ட பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க வந்து கம்மியா தான் சொன்னாங்க ச்சி கம்மியா இல்ல அதிகமா தான் சொன் சொன்னாங்க
ஓ கிராம் வந்தா கிராம் வந்து அதிகமா வந்துச்சுன்னு சொல்றியா தங்க நக
டே அந்த டேக்கு ஏத்த மாதிரி ஒரு கண கண கணக்கு தான் போட்டாங்க அவுங்க மச்சி எல்லாமே கரெட்டா இருந்துச்சு அதாது து அந்த காயின்லா வாங்குனா ஜி ஜிஎஸ்டி இல்லன்ற மாரி சொல்லிட்டுருந்தாங்க அது சேட்ஜிபீட்ல கூகுள்ல அந்த மேரி எல்லாத் துலியுமே நாங்க போன்ல அதுக்கப்புறோ‌ அவுங்க மம்மியு சொன்னாங்க இந்த மேரி அதெல்லா கடையவே கடையாது அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க செரி ஓகேன் சொல்ட்டு நாங்க போய் கேட்டோ இந்த மேரி அந்த கடைல வந்து ஓ ஒரு வயிசான ஒருத்தர் ஒட்காந்து இருந்தாங்க அதுக்கப்புறோ வந்து ஒரு பைய வந்து இப்பதா கத்துக்கறா அந்த பையன்ட்ட போய் கேக்குறோ நாங்க இந்த மேரி செரி ஓகே அந்த பையன்கிட்டயாச்சி கேப்போ‌ அப்டின் சொல்ட்டு கேக்கும்போது அவ சொன்னா அ இந்த மரி இவ்ளோதாமா அமௌண்ட்டு வரு அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க நாங்க போட்ட இதோட அமௌண்ட்டு அதிகமா தா வருது அப்ப கூட நாங்க முக்கா சவரோ ரெண்டு சவரோ வாங்கலான்னு பாத்தா முக்கா சவரோ தா வாங்க முடிஞ்சிச்சி எங்களால அந்த பைய என்ன சொல்றான்னா அந்த மேரி ஜிஎஸ்டி இல்லாம நாங்க பண்ண மாட்டோ சோ ஜிஎஸ்டி வேண்டனா நா வந்து வேற மேரி நா‌ போட்டுக்குற அப்டின்னா வேற மேரின்னா நா அவ வந்து வொளறிட்டா எங்கிட்ட ஜிஎஸ்டி இருந்தாங்கன் சொல்லுவோ ஆனா ஜிஎஸ்டி இல்லாமலு நாங்கப் பண்ணி தருவோ ஆனா அந்த மூணு பர்சன்டேஜ் புடிக்கிறது நாங்க புடிக் எப்டி இருந்தாலு‌ நாங்க புடிச்சிடுவோ நீங்க என்னதா பண்ணாலுமே அதிகமா ஸ் சொல்லி நாங்க புடிச்சிருவோ அப்டி சொல்ட்டு அந்த பைய உளறிட்டா சரி ஓகே இங்க ஒரு ஆப்ஷனா வெப்போன் சொல்லிட்டு அந்த கடைல வந்து ஓகே இ இந்த கடைல இவ்ளோ ரேட் அப்டின் சொல்ட்டு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறோ ஒரு பெரிய கட கல்யாண் ஜுவல்லர்ஸ் சொல்ட்டு ரீல்ஸா ஆமா அப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸும் எதுவு தெரில எனக்கு ஒரு பெரிய கட இப்பதா ஓபன் பண்ணிருக்காங்க அல்ல ஒரு டோக்கன் மரி கொடுத்துருந்தாங்க வீடு வீடா வந்து நீங்க வாங்க உங்ளுக்கு கம்மி பண்ணி தரே அப்டி சொல்ட்டு அப்ற அங்க அங்க பேய் கேட்ட நானு தங்க வெல வந்து கம்மியா சொல்றாங்க அந்த டே இப்ப பதினாலாயிரத்தி நூறுபா நா அவ்ங்க பதிநாலாய்ருபா தா சொன்னாங் அந்த ஐநூற்பா அந்த கணக்கவங்ங எடுக்கவே இல்ல சசெரி ஓகே அப்ப நானும் எ ஃப்ரெண்டு மாத்தி மாத்தி பாத்துக்ரோ என்னடா இது இவ்வளோ கம்மியா சொல்றாங்க அதுக்கப்றம் வந்து மறுப்டியு இல்ல இன்னிக்கி இது தா ரேட்டு நாங்களே கேட்டோ இல்ல மா நாங்க வந்து டிஸ் டிஸ்கவ்ன்ட் குடுக்குறோ அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க அப்யே ஏமாத்திட்டாங்க எங்ள சேரி ஓகே என்னன் கேட்போ அப்டி சொல்ட்டு அவங்க வந்து ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் அப்புறோ என்னன்னே தெரியல அது ஏதோ மூணு பர்சன்டேஜ்ன்னு சொல்ட்டு அந்த சேட்டு கடைல கேட்டதோட டே இங்க அதிகமா சொல்ட்டாங்க
அ வேட்டி போடுவாங்க வேட்டி கம்ப்பல்சரி ஓகேவா ஜிஎஸ்டி தனியா வேட்ட போடுறாங்க
இல்ல ஜிஎஸ்டியுமே அதுல வந்து ஜிஎஸ்டி இல்லாம நாங்க பண்ணவே மாட்டோ அப்டி சொல்ட்டு சொன்னாங்க அதுக்கப்றோ எதோ ஒரு பேர் சொன்னாங்கா மறந்துச்சி அது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க வெளியே வந்துட்டோ இதல்லா கேட்டு விசாரிச்சு வெளிய வந்ததுக்கப்புறோ அந்த அக்கா வந்து மறுபடி தனியா வந்து எங்கிட்ட பேஸ்னாங்க நாங்க சின்ன பொண்ணுங்கனால தனியா வந்து பேசனாங்க இந்த மாரி அந்த மேரி நா விடுங்க நா வந்து மேனேஜரிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியே இல்லாத மேரி நாங்க பண்ணி கொடுப்போ அது எப்டிக்கா பண்ணி தருவாங்க
ஆமா அதெப்டி பண்ணி தர் துவாங்கள்ல
நல்லா ஏமாத்தனாங்க அதுக்கப் இல்ல இல்ல நாங்க அமௌண்ட் பேய் எத்துட்டு வரோ அப்டின் சொல்லிட்டு நாங்க சொல்ட்டு வந்டோ ரொம்ப அத் திகமா இருந்துச்சு அதுக்கப்புறோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட அண்ணா வந்து நகக்கல்ல வளசெய்றாங்க சௌகார்பேட்ல அவ்ங்க ரொம்ப வர்ஷாமே வேல செஞ்சிட்ருக்காங்க அவ்ங்கிட்ட போய் பாத்தன்னா அவர் ரொம்பவே கம்யா சொன்னாரு ஃபைனலா நாங்க அவ்ங்குட்டுதா வாங்கணுமே நல்லாவு இருந்துச்சு அந்த அக்மார்க் கு எல்லாமே போட்டுக் குடுத்தாரு
சேரி சேரி அதா வந் து நீ சொன்ன மாதுரி இல்ல ஒவ்வொரு கடைல ஒவ்வொரு வச்சிருக்கா அங்கப்பா ஜிஎஸ்டி ஆனா கம்ப்பல்சரியா போட்றாங்க ஆனா வந்து தஸ் செய்கூலி சேதார இருக்கு பாத்தியா அத ஏத்தி எறக்கி போடுறாங்க அப்புறோ மேக்கிங் சார்ஜஸ்ல அதான் மே கிங்கு செய்கூலி ஆமா காயின் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கெடையாது ஆனா ஜி எஸ் டி போடுறாங்க காயினுக்கு
ஆனா அதுவுமே இல்லன் தான் சொல்றாங்க னா இவேங்க வாங்குறாங்க ஆனா ஏதோ சொல்லி அவுங்க மூணு பர்சன்டேஜ் வாங்கி
ஆமா கண்டிப்பாப்பா அது அத நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுல இறக்கி ஒண்ணுல ஏத்தி வாங்கிருவாங்க அந்த மாரி
ஆமாக்கா ச்சு ஆனா இருக்குறதுலயே ஃப்ராடு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த மாரி பெரிய பெரிய கட தான் க்கா நெஜ்
ஆமா ஆமாப்பா ஆனா வந்து நீ சொன்ன மாரி இப்ப நெறியா அந்த பெரிய கடைகள் எல்லா அதா இது குவாலிட்டி நல்லா இல்லப்பா எல்லா ‌‌மிக்சி்ங் பயங்கரமா இருக்கும் நெறையா கம்ப்ளைண்ட்ஸ் வேற வருது எல்லா இதிலும் நம்ம நா இது வரைக்கும் அங்க வாங்குனது இல்ல சொல்றேன் ஆனா நெறையா இருக் க்கு ஆனா ஒவ்வொரு இடத் த்துல நீ சொன்னம அப்டிதான்ப்பா இருக்கு
ஆமா புரியுதுக்கா இதோ சவுக்கார் பேட்ல எ எ எங்க அம்மாகிட்ட சொல்லும் போது கூடோ சவுக்கார் பேட்ல எடுக்கும் போது ச்சு அங்கேயுமே ஃப்ராட்டு பண்ணுவாங்கல்ல நெறையா அவங்கோ ரொம்ப வருஷமா வேல பாக்குறனால் ல்ல அவ ஓகே அவுங்க கிட்டயே எடுத்துக்கிட்டோம்
அத வந்து நல்ல பா நக நல் நல்ல குவாலிட்டியா பாத்துவான் நைன் ஒன் சிக்ஸ் கே டி எம் அந்த பிரிண்டிங் அந்த பி ஏ பி ஏ எஸ் ஆல்மார்க் இருக்குன்னு சொல்லுவாங் ல்லா அந் ஆமா அதெல்லா பாத் த்துதா வாங்குணும் ஏனா அப்ப தா நம்ம திருப்பி விக்கும் போது அந்த ரேட் நமக்கு கெடைக்கு
ஆமாக்கா அது எல்லாமே அ
ஆமா இல்லைன்னா வந்து நம்ம திருப்பியும் வந் ந்து அந்த வேல வந்து அதான் கம்மியா இருக்கு குவாலிட்டி கம்மியாச்சுன்னா அத வேர குறைச்சிருவாங்க என்ன பண்றது எல்லாத்துலயும் கலப்படம் தான்ப்பா
ஆனா நாங்க இங்க பாக்கும் போது வந்து நாங்க ரெண்டு சவரம் எடுக்கலானு போனும் ஆனா ரெண்டு ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க் எல்லா வராதுல ஒரு ஒரு ஒரு சவரோ அது அதுக்கப்புறோ பாத்தா ஐ இவங்கல்லா சொல்றத பாத் த்தா நாலா ஒன்டர சவரன் தான் எடுக்கவே முடிஞ்ச்சு அங்க போனா வந் ந்து எனக்கு முக்கா சவர எடுத்த கரெட் ட்டா முக்காசவரோ எடுத்துட்டு மீதி ஏழாயிர ரூபா என்ட்ட குடுத்தாரு அவரு
செரி செரி ஓகே ஓகே பரவால்ல அ அ செரி செரிப்பா
செரிங்கக்கா நான் கால் பண்
ஆ செரி ஓகேப்பா ஓகேப்பா